அக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
சிஸ்டர் இப்ப எந்த ஒரு எக்கோமே இலல
ஆ சரி பண்ணிட்டே
என்ன வச்சி என்ன சரி பண்ணீங்க
அது சரி பண்ணிட்டே செட்டிங்ஸ்ல போய் மாத்தி வச்சேன் சர் சொல்லுங்க
ஓகே சிஸ்டர்
ஆ நல்லா இருக்கேன் நீங்க என்ன பண்ட்ருக்கீங்க சாப்பிட்டீங்களா
ஆ இப்பதான் சிஸ்டர் சாப்ட்டேன் நீங்க
ஆ நான் சாப்டேன் ஆஹ் நான் சாப்டேன்
என்ன ஸ்பெஷல் சண்டே வேற நீங்க எங்க வீட்ல இல்ல சிஸ்டர் நாங்க நாண்வெஜ் சாப்ட மாட்டோம் சோ அதனால எப்பவும் போலதான் எங்களுக்கு சண்டே ஒண்ணுதான் நார்மல்டேவு ஆமா சிஸ்டர் ஆஹா இல்ல சிஸ் சோ அதுவும் வெயில் வேற ஏன்னா நாங்க சாப்ட மாட்டோம் சிஸ்டர் கொஞ்சோம் டிவோட்டா இருப்போம் சோ அதனால
ஓ டிவோட் அ ஓகே ஓகே ஐ னோ ஐனோ ஐனோ புரிது புரிது அப்றோம் அப்றோம்
ஆ அது வந்து சிஸ்டர் இப்ப நான் எது உங்கிட்ட கேக்கணும் அதாவது இதுக்கு முன்னாடி அ உங்க ஊரோட சிறப்புகள் பத்தி ஆ பேசணும்னு நான் சொல்லியிருந்தேன் நீங்க அத பத்தி பேச முடியுமா உங்க ஊர்ல என்னென்ன சிறப்புகள் பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் அது மாதிரி ஏதாவது
எங்க ஊர்ல எங்க ஊர்லினா
ஓகே
வந்துட்டு ஃபெஸ்டிவலப்ப பயங்கரமா எல்லாமே சூப்பரா இருக்கும் புல்லிங்கல்லாம் கூட டான்ஸ் ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலத்துல வேற வேறலெவல்ல இருக்கும்
எது எ எ என்ன திருவிழா சொன்னீங்க
அது மாரியம்மன் கோயில் நோம்பி அப்டிங்கிற மாரி எல்லாம் சொல்லுவாங்க சோ அதெல்லாம் வந்துட்டு செமையா பண் ஃபண் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் அது ஒரு தனி இது மாரி இருக்கும்
ஒரே வைபா இருக்கும்
உம் அதேதான் அதே தான் கரெக்ட் கரெக்ட்
ஒகே ஒகே சிஸ்டர் ச அத வந்து நான் கேள்விப்பட்ருக்கேன் அ அ தென்னிந்தியா செரி தென் தமிழகத்துல ஈரோடு தென் தமிழகத்துல வருங்களா
ஆமா ஆமா ஆமா ஆமா ஈஸ்டர் தான் வரும் சொல்லுங்க சொல்லுங்க
ஓகே ஒகே அங்க வந்து முத்தாரம்மன் கோயில்ல வ
ஊர் பேர் எல்லாம் சொல்ல கூடாது
ஓகே ஓகே ஊர் பேர் சொல்ல சிஸ்டர் நான் முத்தாரமன் கோவில்லா சொன்னேன்
ஆஹ் சரி சரி
அங்க வந்துட்டு பிரம்மாண்டமா நடக்கும் இருக்கு அப்டின்ல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் திருவிழாக்கு சோ பிரமாண்டமா இருக்குமா அது நான் தசரா திருவிழா கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கொடுமுடினு ஒரு ஊர் தெரியங்கள உங்கஊர்
ஆஹ் ஆஹா இ ஆஹ் கொடுமுடி கொடுமுடி
அ அங்க கூட ஏதோ ஒரு ஒரு பேமஸ் ஆான
ஈஸ்வரன் கோயில் மகுடீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க
அந்த ஆக்சுவலி அந்த எனக்கு அந்த கோயில் பத்தி தெரியாது சிஸ்டர் நீங்க அந்த தேவாரம் திருவாசக்கல்லா இந்த மாரி புத்தகங்கள் எல்லாம் படுச்சிருப்பீங்கள
நான அதெல்லாம் படிச்சது இல்லங்க எனக்கு நான் வந்து தமிழ் மட்டும்தான் படிச்ச
இல்ல சிஸ்டர் தமிழ்ல வ அஹ்ஹ் தமிழ்ல நம்ம வரும் பாருங்கஹ் வரலாறு ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் ஹிஸ்டரியே தமிழ்லயே வரும்
தேவாரம் திருவாசகம் சமய குறவர்கள்னு சொல்லிட்டு தேவாரம் திருவாசக பாடம்னு சொல்லிட்டு குட்டி குட் குடியா வந்துட்டு பெண்டிங் பெண்டிங்கா கொஞ்சம் கொஞ்சமா தருவாங்ங
ஆஹ் அதேதான் சிஸ்டர் அதுல நம்ம நான் படிக்கிறப்ப வந்துங்கன்னா ஹிஸ்ட்ரியில வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க நாயன் மார்ஸ்னா யார் அவர்மேனி நம்பர் ஆஃப் நாயன் மார் அப்டின்னு கேட்பாங்க சமயக்குறவர் கில்லா கேட்பாங்க அதுல வந்து எனக்கு அப்பல்லாம் தெரியாது சோ அது அப்படியே அப்புறம் படிச்சு அப்புறம் ஸ்விட்ல சொல்லி தரறது அது எல்லாமே கத்துக்கிட்டது தான் அதுல வந்து அந்த கோயில் ஒரு பாட்டு இருக்கு சிஸ்டர் இப் இப்ப நம்ம டி என் பிசி படிக்கிறோம் பாத்தீங்களா
ஆமா
அதுல ஒரு கொஷ்டின் கேட்டு இருந்தாங்க நாட்டு லாஸ்ட் அட்டன்பண்ணதுல திருத்தொண்ட தொ கதயை எழுதியவர் யாருன்னு ஒரு கொஷ்டின் வந்தது ஞாபகம் இருக்கு வுங்களுக்கு நீங்க அட்டன் பண்ணியிருந்தா தெரியும்
ஆஹ் இன்னும்ன்னு எ படிக்கவே இல்லையே நான் அப்ப படிச்சுட்டு நான் இப்பல்லாம் படிக்கிறத விட்டுட்டேன்
ஓகே ஓகே திருத்தொண்டு தொகையை எழுதியவர் யாருன்னு ஒரு தமிழ்ல வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் சோ அதுல வந்து சமயக்குறவர்கள் கே கொடுத்திருந்தாங்க அதுல வந்து அதோட செரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரர்ன்னு வரும் சரிங்களா
உம்
சுந்தரர் தா திருத்தொண்ட தொகை எழுதியவர் அந்த சுந்தரர் வந்து எழுதுன ஒரு பாட்டு சிஸ்டர் அது எங்க வீட்டுல எங்க அம்மா ஜோதி டிவின்னு ஒரு டிவி இருக்கு தெரியுங்களா சேனல்
உம்
அந்த சேனல் பார்பாங்க அதுல ஒரு சாங் ஓடிச்சி அந்த சாங் வந்து நல்லா இருந்தது அப்ப வந்து பாட்ட கேக்குறப்ப நல்லா இருக்கு இந்த பாட்டுன்னு இந்த பாட்டை ந தேடி பார்க்கும்போதுதா அது தேவாரத்துல இருக்கக்கூடிய சுந்தரர் பாடுனு ஒரு பாட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு அந்த சாங் எனக்கா இப்போதா அந்த கோயில பத்தி கொஞ்ச தேடல் கண்டுபிடிச்சு அப்ப தெரிஞ்சுக்கி அப்டி ஒரு கோவில் இருக்குன்ட்டு
ஓ செரி செரிங்க எனக்கு அதேதா எனக்கு வந்துட்டு சமயபுரோ இந்த அது என்ன கோயிலு மீனாட்சி அம்மன் கோயிலு ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்ல எல்லா கோயிலு பின்னாடிமே ஒவ்வொரு வரலாறு இருக்கு
கண்டிப்பா
ஆஹ் அப்ப வந்துட்டு யாரோ ஒரு முனிவர் வந்துட்டு அந்த கோயில்ல வந்து இருந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆஹ் அவுங்கலா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்
கண்டிப்பா அவங்கலா சமய குறவர்கள் சிஸ்டர் அவங்கதான் வந்துட்டு இப்ப நம்ம பின்பற்றோம் பாத்தீங்களா சைவ சமயம் இந்த முறைகள்ண்டு அ அதெல்லா அவுங்க அவுங்கதா வந்து தொன்று தொட்டு நம்மளுக்கு இது வரைக்கு அழியாம இருக்குன்னா அது அவங்களுக்குதா காரணம்
உம் உம் உம் புரியுது புரியுதுங்க தமிழ் மேல ரொம்ப பற்று
யாருக்கு சிஸ்டர் அவங்களுக்கு தானே
ஆஹ் அவங்களுக்கு தான்-அவங்களுக்கு தான்
கண்டிப்பா அங்க
திருக்குறளு அதே மாரிதா அவ்ளோ அதிகாரம் இருக்கோ ஒவ்வொனுக்கோ ஒவ்வொரு இது இருக்கோ தாயுமானவர் சொல்லிக்கிட்டே போலா இரு
கண்டிப்பா சிஸ்டர் இது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நா வந்துட்டு ஆஹ் ஓகே அ எனக் ஞாபக இருகுது நா வந்து பிப்து ஸ்டாண்டர்ட் அஞ்-அஞ்சாவது படிக்கும்போது வந்துட்டு நா எல்லா சப்ஜெக்ட்டமே நல்லா படிப்பேன் பட் ஆனா வந்துட்டு இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒண்ணு வருவாங்க பாத்தீங்களா
உம்
சோ அப்போ வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எங்க அப்பா கிட்டயே எங்க கிளாஸ்மேட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க இவுங்க தமிழ் ரொம்ப நல்லா படிக்கிறா சார் ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிறான்ட்டு எங்க எங்க அப்பா கிட்டயே வந் து சொல்லியிருந்தாங்க அது இன்னுமே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல அப்டியே அ எப்டியாவது வந்து ஞாபகத்துக்கு வரும் நம்ம அவ்ளோ நல்லவா படிக்கிறோ தமிழ் அப்டின்னு யோசிப்பேன் நானு என்னா சின்ன வயசுல சிஸ்டர் எங்க அப்பா சொல்லி கொடுப்பாரு தமிழ்ல இதெலா இதெலா படிச்சுமன பாடம் பண்ணிக்கோன்ட்டு சோ அது வந்து அறிவு சார்ந்த மாரில்ல ச-ச நம்ம நம்ளோடைய நம்ம ஃபாலோ பண்ற ஒரு டிரடிஷ்னல் சம்பந்தமா இதெலா பார்த்து படிச்சி வச்சுக்கோ அப்டி சொன்னது
நீங்க பேசுறப்பவே எனக்கு தெரியுது தமில் மேல நீங்க ரொம்ப பற்றா இருக்கிறீங்க அப்டிங்கற மாரி எனக்கு நல்லாவே புரியுது இல்ல-இல்ல நீங்க பேசறதே தெரியுது என்ன விடவே நறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பரவாயில்ல குட் இப்படித்தான் இருக்கணும்.
தேங்கியூ சிஸ்டர் அது வந்துட்டு. தெரிஞ்சு வச்சுக்கடுதுனுலாம் இல்லலை டிஸ் ப்போ நம்ம வந்து.
படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்ப நீங்க நெறைய விஷயம் சொல்டீங்கல்ல அந்த விஷயம் வந்து நீங்க ரியாலிட். ட்டிலா நான் வந்துட்டு இது பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் டி என் பி எஸ் சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதும் போது தமிழுக்கு தான் நறைய பிரபெரன்ஸ் கொடுப்பாங்க தமிழ்லதான் அதிக மார்க் வர மாரி இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க எடுத்துப். படிக்கும்போது தமிழ்ல நீங்க அதிகமா மார்க் எடுத்தீங்கன்னா ஒருவேள உங்களுக்கு வந்து ஃபைனலி காட்டிட் நியூ ஜாப் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல.
கண்டிப்பா அ நான் ட்ரை பண்ண சிஸ்டர் தமிழ்ல அத நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு மார்க் போனாலுமே. நான் அதிகமலாம் படிக்க மாட்டேன் சிஸ்டர் படிப்ப ஒராள். படிப்பேன் சோ அங்க போய் எழுதுறதுதான் மத்தபடி இந்த சயின்ஸு ஆ இல் மேக்ஸ் எலாம் இருக்கு பாத்தீங்களா அதுலதான் ஏதாவது ஒண்ணு வந்து கொளரா ஆகிடும்.
ம்ச் இப்ப மேக்ஸ்ங்குறது வந்துட்டு அதுவும் அது. அதே மாதிரிதான் நீங்க புரிஞ்சுகிட்டு வந்துட்டு இப்ப என்ன சின்ன சின்ன ஏழாவது எட்டாவது இருக்கிற பசங்களோட மேக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா. ஒண்ணுமே இல்லைன சப்பயாதா இருக்கும் ஒரு எட்டு பெட்டி வாங்கினீங்க நாற்பத்து எட்டு பெட்டி. க்கு வந்து இப்ப ஒரு பெட்டியோட விலை எட்டுருவாயின்னா.
உம்.
இப்ப பதினாறு பெட்டி வாங்குறீங்கன்னா அதோட ரேட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரிதான் கேட்பாங்களே தவிர பெருசா அங்க எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களே அப்ப நீங்க அத என்ன பண்ணலாம்னா. எட்டு பெட்டி வாங்குறீங்களா ஒரு. பெட்டியோட வெல ஒரு நாற்பத்தி எட்டு ரூபாயா. அப்படிங்கறப்ப அந்த எட். எட்டு இன்டு நாற்பத்தெட்டு பெருக்கி போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வந்துடுது அவ்வளோ தான் முடிஞ்சுது சிம்பிள். நார்மலா மணக்கணக் போட்டீங்கன்னாவே முடிச்சிடலாமே.
கரைட் தான் சிஸ்டர் நான் ட்ரைப் பண்ற.
ஆஹ ஷார்ட் கட் மெத்தட் எல்லாம் நெறைய. தெரிஞ்சு வச்சுக்குங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
நிச்சயமா நிச்சயமா சிஸ்டர் நான் வந்துட்டு படிக்கலாம் இல்ல சிஸ்டர் ஆனா போய் அட்டன் பண்ணிட்டு வந்தே ஆஹ ஒரு. ஒன் செவன்ட்டி பிளஸ் எடுத்திருந்தேன் நான் நினைக்கிறேன் ஒன் செவன்டி செவனா செவன்ட்டியான்னு தெரியல பட் ஆனா ஒன் செவன்டி எடுத்திருந்தேன். பட் அதெல்லா கிடைக்காது சி்ஸ்டர் நா எப். எக்ஸ்டைனோ இன்னு நாப்பது மார்க் எடுத்துருந்துருக்கனும். அப்படி கிடைச்சிருந்தா மேபி கிடைச்சிருக்கலாம்.
இந்த டைப்பிங் கிளாஸ்சு. அஹ அதுக்கப்புறோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா வேணா. அதில் கூட நீங்கள் எடுத்த ஒன் செவன்டி செவன் சொன்னீங்களா அதுல்லாம். போறக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதா பண்ணீங்னா எப்படியோ ஒன்னு உள்ள போயிட்டீன்னா கூட அப்புற நீங்க சின்னதா எக்ஸாம் எழுதி மறுபடியும் கூட வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அது நீங்க பார்த்து ட்ரை பண்ணி முயற்சி எடுக்கறதா இருக்குது எல்லாமே
நிச்சயமா அது ஃப்ரெண்ட்ஸே சொல்லி இருக்காங்க சிஸ்டர் நீ வந்துட்டு ஆஹ் இப்ப நாங்க நெறைய அடிஷ்னல் கோர்சஸ் பட்டம் தான் பண்ணினே சோ ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்த ஆஸ் இன்கம் சொல்லிட்டு பார்ட் டைம் பினன்சிங் இதெல்லாம் பாத்துட்டு தா இருந்த சோ அப் பாக்கற போது இது கொஞ்ச டைம் க்ளியாரிட்டி கொடுத்துப் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு சோ இப்ப கூட ஒரு த்ரி மன்த் வந்து ஆ ஜாப் கொயிட் பண்ணிட்டு ஆனா இந்த ஜாப் கொயிட் பண்ட்டேன்னா திரும்ப கிடைக்காது சிஸ்டர் அதையும் பாக்க வேண்டியதா இருக்கு ஸோ இதுக்கு டைம் எடுத்து படிக்கணு மா அப்டின்ற ஒரு ஆப்ஷன் கூட நா யோசிட்டு இருக்கே
பார்ட் டைமா படிச்சுமே இப்பதான் நா ஆஹ் நா அப்புறமா கூப்டுறேங்க எனக்கு சின்ன வேல இருக்கு ம்